சொல்லுங்க சிஸ்டர்
ஆஹ்ன் ஓகே தோழி
ஒரே நிமிசம் இருங்க உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் மாரி எனக்கும் வருது ஒரே நிமிஷம் இருங்க நான் எல்லாத்தையும் ரிஃப்ரஷ் பண்றேன்
இல்ல நீங்க அப்டியே வச்சிருங்க ஆஹ் ஓகே ஆஹ் இதுல அப்றோ நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி நெறையா பேசலா அது மட்டு இல்லாம ரியாலிட்டி ஷோஸ் பத்திலா கொஞ்ச பேசுவோ
உம்
ஆஹ் அ நம்ம அதிகமா வந்துட்டு ரீச் ஆன எபிசோடு பாத் த்தீங்க அப்டினா சீசன் வந்துட்டு செந்தில் கணேஷ் ராஜ் ராஜலெக்ஷ்மி அவுங்களோடது அதுக்கப்றமு வந்துட்டு சூப் ப்பர் சிங்கர்ல வந்துட்டு ஒரு சில பேர்லா வந்துட்டு நல்லாவே அஹ் பாடுவாங்க அது மாரி நம்ம ஊரு சைட்ல இருந்து ஒரு சில பேர்லா வரும்போது நமக்கே வந்துட்டு கொஞ்ச சந்தோசமா இருக்கு பரவால்ல நம்ம ஊர்ல இருந்து வந்து பாட்றாங்க அப்டின் சொ சொல்லிட்டு அந்த மாதிரி பாத்தீங்க அப்டினா ஜி தமிழ்லயு நெறையா பாட்டு நிகழ்ச் இதெல்லா நா கொஞ்ச அதிகமா பாப்பே அது மாரி நீங்க பாட்டு நிகழ்ச்சிகள்லா அதிகமா பாப்பீங்ளா டி வி ல
உம் நா பாப்பே எப்டினா அந்த சின்ன அஹ் சூப்பர் சிங்கர் இல்லாம இப்ப சின்ன பசங்களுக்குலா நடக்குல்லையா சன் சிங்கர் அந்த மாரி அத பாப்பே அது இல்லாம பாத்தீங்கனா நா மோஸ்ட்லி வந்து டான்ஸ் ஜாடி டோன்ஸ் அந்த மாரிதா நெறைய பாப்பே டான்ஸ் நல்லா பண்ணுவாங்கல்லையா அதுனால இது ரீசென்டா அதா இப்ப ஜோடி ஆர் யூ ரெடி அந்த மாரி இதுலா நா பாப்பே
ஓகே ஓகே டான்சு வந்துட்டு எனக்கு வந்துட்டு பாக்குறது ரொம்ப புடிக்கு ஏம் அஹ் அது என்ன சொல்றது யாரு டைட்டில் வின் பண்ணுவா நம்ம எந்த நிகழ்ச்சி பாத்தாலுமே நம்ம மனசுல ஒரு கெஸ் வச்சிருப்போ இவுங்கதா டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்டின் ஃபஸ்ட்ல இருந்து பாத்துட்டு வரும் போது து அதே மாரி அது டான்ஸ் வைசு இருந்தாலு செரி பாட்டு வைசு இருந்தாலு செரி நம்ம அந்த ஃபைனல் அன்னக்கி கண்டிப்பா புடிச்ச நிகழ்ச்சியானா நா கண்டிப்பா ஒக்காந்து ஃபைனல் பாத்ருவே அதுவு என்ன பண்ணுவாங்க அப்டினா நம்ம ஒருத்தவ்ங்களுக்கு குடுப்பாங்க அப்டின் நெனச்சிக்கிட்ருப்போ டக்குன்னு இந்த ம க்கள் ஓட்டு வச்சு குடுக்குறோ அப்டின் சொல்லிட்டு டக்குனு ஆள மாத்திவுட்ருவாங்க அப்ப நமக்கே என்னடா இது நம்ம இவுங்க ஜெயிப்பாங்கன் நெனச்சுட்டு இருப்போ டக்குனு ஆள மாத்திவுட்டாங்களே அப்டிங்கிற மாரி இருந்துச்சு அதே மாதிரி விஜய் டி வி ல பிக் பாஸ் நீங்க பாத்துருக்கீங்களா
எல்லா சீசனு பாப்பே சிஸ்டர் எப்டினா ஃபோன்ல டவுன்லோட் பண்ணி பாக்குற அளவுக்கு வன்ட
ஓ இப்ப பிக் பாசுல லாஸ்ட்டா ஒன்னு சீசன் அந்தளவுக்கு எனக்கு நல்லால்லயோ அப்டின் தோணுச்சு உங்களுக்கு தோணுச்சா
இப்ப லாஸ்டா எது வந்துச்சு ஓ இப்ப இருந்ததா
ஆஹ் அதுல இருக்குறதுலே பிக் பாஸ்ல நெற றையா சீசன் வந்துச்சு எல்லா சீசனுமே ஓகே அப்டிங்கிற மாரி இருந்துச்சு எதோ பாக்கலாம்ப்பா அப்டிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா இப்ப லாஸ்ட்டா அந்த சீசன் பார்த்தீங்க அப்டினா இது ஒன்னத்துக்குமே ஒர்த்தே இல்லயோ அப்டிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு
உம் ஆமா ஆமா இந்த தடவ ரொம்ப மோசம்
க்கு அது என்ன சொல்றது எதுவுமே ஒரு இது இல்ல சும்மா ஒரு டி ஆர் பி கூட ஏத்தவே இல்ல அவங்கெ அப்டின மாரி வெறு இதுதா சும்மா ஆவுனா சண்ட சண்ட சண்ட அது மட்டுந்தா இந்த சீசன் லாஸ்டா நா பாத்ததுல இருந்துச்சு
அது அப்டிதா சிஸ்டர் போய்னுச்சு எந்த இதுவு அவ்ளோவா எதுவு இத ஆகலல
உம் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு நல்லா டி ஆர் பி ஏற்னது பாத்தீங்கனா இந்த முகேன்ராவுனு ஒருத்தவ்ங்க இருந்தாங்கல்ல
உம் ஆமாம்மா
ஆஹ் பாட்ட பாட்டெல்லா வந்துட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்களே சத்தியமா நா சொல்லுறேன்டி அந்த சாங் அந்த டயத்துல பாத்தீங்க அப்டினா எல்லா இந்த சாண்டி முகின்ராவு கவினு எல்லா ஒரே நேரத்துல அதுதா வந்துட்டு மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு டி ஆர் பி போனது வந்துட்டு அதுவா இருக்கு அதுக்கப்பற மெதமொதன்னு ஃபஸ்ட் ட்டு இது போயிருக்கு ஏனா மொத மொதல்ல அந்த டி வி ஷோ எப்டி இருக்குன் பாக்கற்த்துக்காக நெறையா பேர் இருந்தாங்க அதுலதா அந்த ஜூலி அந்த டயத்துல இருந்தாங்கல்ல
உம் உம் உம்
அது வந்துட்டு கொஞ்ச அதிகமா போணுச்சு அதுக்கப்றோ இது இது ரெண்டு சீசன் தா எனக்கு இப்பதைக்கி பிக்பாஸ்னு பாத்தோனயே டக்குன்னு ஞாபக வர்றது உங்களுக்கு எந்த சீசன் ரொம்ப புடிச்சிருந்துச்சு பிக் பாஸ்ல
எனக்கு புடிச்சிருந்த அந்த சாண்டிதா வருவா பாத்தீங்ளயா
உம் உம்
ஆ அந்த இது ரொம்ப புடிக்கும் சிஸ்டர்
உம் அதுதா வந்துட்டு அவங்க கொஞ்சோ என்ன சொல்றது நம்ம பாக்குறதுக்கு செரி ஓகே அப்டிங்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப சண்டையும் அந்த ச அந்த சீசன்ல ரொம்ப சண்ட வல்ல முகம் சுலிக்கிற மாரி அந்த மாரி எல்லாம் எதுவுமே அந்த அளவுல வல்ல
ம் ம் ஆமா
உம் அதனால நீங்க சொன்ன மாரி அந்த சீசன் வந்துட்டு கொஞ்ச நல்லாதா இருக்கு உம் அது மட்டு இல்லாம ரியாலிட்டி ஷோ எல்லா நெறய பாப்பீங்ளா அந்த நீங்க சொன்ன மாரி மாகாபா பிரியங்கா அவங்க
ஆமா சிஸ்டர் அது கொஞ்ச நல்லா இருக்கு கேம்ஸ்ல்லா வெ ச்சு யார் வின் பண்ணுவா வின் வின் பண்ணுவா அப்டி இருக்குலயா
ம் அதுல லாஸ்ட்டா யாரோடது பாத்தீங்க அதுல சோப் பேர் எதாது சொல்லுங்க பாப்போ
என்னது சொல்றீங்க இப்ப புதுசா இந்த புது புதுசா இப்ப மாகாபா இந்த இந்த கேம் இருக்கும் பார்தீங்களா டைலாக் ஒரு த்ரீ லைன்ஸ் போர் லைன்ஸ் சொல்லுவாங்க அந்த மாத்ரி த்த உள்ள பேய்டு சொல்லிட்டு ப்ராடெக்ல்லா எடுத்துட்டு வர்றது
ம் அண்டக்காகசுன் ஆமாமா
ஆ அது கொஞ்ச நல்லா இருக்கும் அது இல்லாம இதுக்கு முன்னாடி பாதீங்ன்னா நெறய இருக்க ஷோஸ்மே நல்லா இருந்துச்சு கேம்ஸ்ல்லா இப்ப இருக்கறது வந்து அவ்ளோவா வெக்க மாட்டுறாங்க வொர்தா
முன்னாடி நா ஃபஸ்ட் என்ன பாத்தே அப்டின்னா ஸ்டார்ட் மியூசிக் பிரியங்கா இருந்தாங்கல்ல
ஆமா ஆமா அதுவும் நல்லாருக்கும்
ம் அது வந்துட்டு அமௌண்ட் லாஸ்ட்டா வின் பண்றது எந்த டீம் அதிகமா வின் பண்றதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க அதுல கொஞ்ச என்ன சொல்றது அது ஏதாவது இமேஜ் எல்லாம் போட்டு அது என்னன்னு கண்டுபுடிங்க அப்படிங்குற மாரி இருக்கும் அ பாட்ட வந்துட்டு பாட சொல்றது உம் ஆ அதனால அது வந்து ட்டு கொஞ்சோ நான் பாப்பேன்
ம்
அதே மாரி வேற என்ன அப்டின்னா விஜய் டிவில நீய நானா பாப்பீங்ளா
நீயாநா ஆ அது ஒரு சில எபிசோட்ஸ் மட்டும் பாப்பேன் ஃபுல்லா பார்க்க மாட்டேன் இந்த எபிசோட் நல்லா இருக்கு அப்படின்னாங்கன்னா அந்த எபிசோட்ஸ் பாப்பேன்
ஆனா நா வந்துட்டு ரொம்பவே இன்னுமே என்னடா அது இத்தன வருஷம் ஒரு நிகழ் ச்சி தொடர்ந்து எடுத்துட்டு போக முடியுமா அப்டின்னா நீயாநானா ஆனா கிட்டத்தட ஒரு பத்து வருஷம் என்னா ஓடுதுங்கிற மாரி சொல்றாங்க
ஆமா ஆமா அது ரொம்ப சீசனா ஓடிட்டுருக்கு
அதனா னே என்னடா அது இவ்ளோ அதா அதுக்கு ஏத்த மாரி தலைப்புகளு பாத்தீங்களா வந்த தலைப்பே வந்துருக்காது புதுசு புதுசா நெறையா கொண்டுட்டு வர்றாங்க அப்ப நானே நெனப்பே எப்புட்ரா அது அந்த என்ன சொல்றது டைட்டில் சூஸ் பண்றவங்களதா பாராட் உம் அதாவது வா பத்து வருஷமா நடத்துறோ வார வாரோ நடத்துறோனா வந்த தலைப்பே வராது புது புது தலைப் களா இதுல இருந்தெல்லா தலைப்பு எடுக்கலாமா அப்டிங்கிற மாதிரி நெறைய கொண்டுட்டு வந்துருப்பாங்க எனக்கு அவுங்கள பாத் ஆச்சரியமா இருந்து இருக்கு அது மாதிரி இந்த நீயா நானாவையே ஒரு சில எபிசோட்ஸ்ல்லா ஃபேமஸ் ஆயிரு எதார்த்தமா போய் உட்காந்துட் பேசுவாங்க கடைசில அவுங்களுக்கே இப்ப ஃபேமஸ் ஆயிரு அப்பறோ இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் அதிகமாயிரு
உஹு
அந்த மாதிரி ரீசன்டா நா வந்துட்டு ஏ அதுல பாத்தது பாத்தீங்க அப்டின்னா ஒரு ஒரு பொண்ணு வந்து பேசிருப்பாங்க அவுங்க கூட இப்ப பேமஸாதா இருக்காங்க அதாவது ரொம்ப டிப்ரஷன்லயே இருந்தே இப்ப வந்துட்டு நல்லா இருக்கே அப்டிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு பேசிருப்பாங்க பாத்தீங்களா
இல்ல சிஸ்டர் எனக்கு அப்டி எதும் நியாபகோ இல்லையே இ கேள்விப்பட்டுருப்பே ப்ட் ஆனா இன்னு
ம் ம் ம் அந்த மாரி நீங்க எதுவு எந்த எபிசோட் ரொம்ப அதிகமா ஐ மீன் விரும்பி பாத்தீங்க நீயா நானால
ம் நா அப்டி என்ன பாத்துருக்கனா இந்த மாரி டீச்சர்ஸ்சு ஸ்டூடன்ஸ்சு இப்ப ரீசன்டா ஒண்ணு வச்சாங்க பாத்தீங்களா
ம் ஆமாம்மா
ம் அது பாப்பே ஏனா எனக்கு அது புடிக்கு ஏனா அது டீச்சர்ஸ்லா எனக்கு ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு மேம்ம புடிக்கு ரொம்ப அவுங்க வந்தாங்கனா அவுங்க ஃக்ளாஸ்க்கு நான் நல் ஜாலியா போய் உக்காருவே அவுங்களுக்காக என்ன வேனா பண்ணுவ அந்த மாரி ஃகரெக்டர் அதுல சோ அதுனால அந்த மாரி கேக்குறப்ப நல்லா இருந்துச்சு அவுங்க பேசினதுல அதுல ஒருத்தவங்க மேம் தொடர்ந்து பேசிருப்பாங்க
ம்
அவுங்க சொல்றதுல்லாமே அப்டி எனக்கு மேம் இமஜினேஷன் போச்சு நம்ளு இந்த மாரிதான ஒரு மேம்காக இருப்போ நா ஸ்டில் நவ் அவுங்க எனக் இப்ப எப்டி நாக்கா ஸ்கூல்ல பேசனு அதே மாரிதா பேசிட்டு இருப்பாங்க டென்த் வரைக்கு நா அவுங்க கிட்ட படிச்சே
ம்
அதனால நல்லா இருக்கு எனக்கு அந்த இதுமே அந்த ஒரு இது பாப்பே அதுல மோஸ்டா கொஞ்சோ ப்ரோமோஸ்லே பாத்தீங்கனா கொஞ்சோ பயங்கரமா போடுவாங்க ப்ரோமோல்லா அந்த ப்ரோமோஸ் பாத்து பாப்ப இது நல்லா இருக்குமா அப்டின்றத செக் பண்ணிட்டு
ம் ம் நீங்க சொன்ன எப்பிஸ் டு நானு பாத்தேந்தா நெனக்கிறே அது வந்துட்டு அந்த சாருக்கு அந்த பையனுக்கு பேரு ஒரே மாதிரி இருக்கு ரெண்டு பேரு ஒரே மாரி சுத்திட்டு இருப்பாங்க அப்டினு வந்துட் சு ஆமா அவுங்க இவ சாரு அவுங்க வந்துட்டு ஸ்டூடண்டு ஆனா ரெண்டு பேருக்கு ஒரே பேரா இருக்கு அப்டின் சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க அப்றோ க்ளாஸ்ல வந்துட்டு எப்டி சின்ன சின்ன இஸ் ஷயங்களையு டீச்சரு மீன்ஸ் சார் பண்றத ஸ்டுடென்ட்ஸ் வந்துட்டு ரசி ச்சு அத வந்துட்டு சொன்னோனா அந்த சாருகளுக் கே அப்ப தா தெரியு ஓ இந்த வார்த்தைல்லா நா சொல்லும் மோது நீங்க ரசிச்சி பாத்தீங்ளா அப்டிங்கிற மாரி அவுங்களே கேப்பாங்க அதெல்லா வந்துட்டு ரொம்ப பாக்க நல்லா இஞ்ச்சு உங்களுக்கு புடிச்ச டீச்சரு யாரு இருந்தா சொல்லுங்க தெரிஞ்சிக்குவோ
எனக்கு புடிச்ச டீச்சர் வந்து என்னோட ஸ்கூல்ல வந்து இங்க்லீஷ் மேமு அவங்க வந்து நார்ம்லா எனக் எப்டினா ரொம்ப நானு ஷையாவ காலேஜ்லலா பேசறதுக்கு அதுக்கு வந்து இப்ப மேம் எது து பேஸ்னாங்கனா நா ஃபேஸ் டூ ஐ டு ஐ கான்டக்ட் குடுக்க மாட்ட இப்டி வளஞ்சி ட்டு நெலிஞ்சிட்டு அந்த மாரி பண்ணிட்டு இருப்ப அவுங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி பேச என்ட்ட பேசாத அப்டின் நம்ளுக் புடிச்ச மேம் இந்த மாரி சொல்றாங்களேன்ட்டு அவுங்களுக்காக நம்ம சேஞ்ச் பண்ணுவோலையா அந்த மாரி தான எனோ ட ஹேபிட்ட சேஞ்ச் பண்ணது ரொம்ப புடிக் கு அதுலேந் ப்ரேக் டைம்ல போனா அவங்க க்ளாஸுக் பேயிட்டு சும்மா வாச்சு எனா ஒன்னு பேசிட்டு வருவ
ம்
சிரிப்பாங்க எ என்ன இந்த அக்காவ அவள்தான் இந்த அக்கா வந்துட்டாங்களா போச்சு அப்படின்னுுவாங்க
உஹம் உம்
அது மாரி என் கிளாஸ் மேமுக்கும் அந்த மேமுக்கும் ஆகாது நான் பிரேக் டைம்ல போனா உங்க கிட்ட பேசிட்டு கிளாஸ்கு லேட்டா வருவேன். அந்த மேம் வேன்னா இது நம்ம கிளாஸ் பொன்னு அந்த மேம்க்கு புடிக்குன்ட்டு அந்த மேம் பின்னாடி இருக்காளேன்னு சொல்லிட்டு என் கூட இருக்க மேம் நா பண்ணிட்டாங்கன்னா நீ பிரேக்கே போகக் கூடாது கீழே இருக்கு ரெஷ்ட்ரூம யூஸ் பண்ணு சங்கீ போவாதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஃபயர் ஆயிட்டாங்க. ஆனாலும் இந்த மேம் வந்து என் கூட நின்னாங்க அந்த என் கூட கிளாஸ் இருக்க மேம் நான் உன்கிட்ட போயிட்டு ஏதோ பிருந்தா கூடலாம் பேசாதீங்க அவ படிக்க மாட்றா ஒழுங்கா மாரி கம்ப்ளைண் பண்ணி இந்த மேம் வந்து இல்ல எனக் தெரியு யார்கூட எப்டி பேசணுனு சொல்லிட்டு அவ்ங்க இந்வயசுல என்ட்ட பேசிட்டுப்பாங்களா அதனால எனக்கு அந்த பாண்டு புடிக் கோம்ப
ஓக்கே தோழி ஓக்கே தோழி நம்ம அடுத்த தலைப்பிலே தொடந்து பேசுவோ நன்றி தோழி
ஓக்கே சிஸ்டர் தேங்க் யூ
ஆஹ் அந்
நீங்ளே கால் கட் பண்ணிடுங்க
ஆஹ் ஓகே தோழி
ஹூம்